மத்திய வணக்கம்
ம் வணக்கம் தோழி சாப்டீங்களா
ஆ நா மதியோ லேட்டாதா சகோதரி ரெண்டு மணிக்கு மேல தா சாப்புடுவே நீ சாப்டீங்ளா
இல்ல தோழி நாங்களுமே கொஞ்சோ லேட்டா தா தோழி சாப்படுவோ
சேரிங்க சரி பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டீங்களா மதியோ
பாப்பா இப்பதா கொஞ்சோ அந்த பயிர் வந்து நா வேக வெச்சி அவிச்சி குடுத்திருந்தே அதா இப்போ கொஞ்சோ முன்னாடி சாப்டுட்டு இருந்தாங்க அதனால அவூங்களுக்குமே கொஞ்சோ லேட்டா சாப்பாடு குக்கலாமே அடின் சொல்லி ஆச்சி தோழி
ஓகே இது டெய்லிமே ஓரளவு பாப்பாவுக்கு வந்து பயிர் வகைகள் சேப்பீங்ளா சகோதரி குடுப்பீங்ளா
இ எப்பயாது தானதோழி குடுப்பே டெய்லியு குடிக்க குடுக்க மாட்டே நேத்து வந்து இந்த பச்ச பயிறு வந்து மொளக் கட்டி வெச்சிருந்த
ஓ அது எப்புடி சகோதரி பண்ணுவீங்க மொளக்கட்டி வெச்சி எப்டி யூஸ் பண்ணுவிங்க நீங்க சேலட் மாரி பண்ணி குடுப்பீங்ளா பாப்பாவுக்கு
மொளக்கட்டி நார்மலாவே உப்பு போட்டு அவிச்சி குடுத்துருவே தோழி
ஓ வெங்காயோ மொளகா தாளீச்சி கொட்டி உப்பு போட்டு அப்டியே வணக்குவீங்களா சகோதரி வெறு உப்பு மட்டு போட்டு கெளறி குடுப்பீங்களா சகோதரி அதுல
உப்பு போட்டு எண்ண ஊத்தி கடுகு கருவேப்பிள்ள போட்டு தாளிச்சி குடுத்துருவே தோழி
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
ம் அது மொள கட்றது வந்து ஆ சொல்லுங்க தோழி
போன எடத்துல வத்தல் எப்டி பண்றது வத்தல் எப்டி வெக்கணும்னு சொல்லி அந்த மொறைய சொன்னீங்கன்னா நானுமே கொஞ்சோ பண்ணிப்பாப்பே சகோதரி
ஆ செரிங்க தோழி வத்தல் கொழம்புக்கு வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறது என்ன அப்டின்னாக்கா சின்ன வெங்காயமு பூண்டுந்தா தோழி பூண்டு வந்து கொஞ்சோ நறையவே நம்ம உரிச்சி வெச்சுக்கணு அதே மாதிரி சின்ன வெங்காயமே வந்து ஒரு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம வந்து து சின்ன வெங்காயமே உரிச்சு வெச்சுக்கணு தோழி அதோட வந்து கொஞ்சோ கொஞ்சம் கருவேப்புள்ள நல்ல பழுத்த தக்காளியா ஒரு தக்காளிய வந்து ஆ கட் பண்ணி வச்சிக்கலாம் தோழி
ஓ ஒரு தக்காளி போதுமா சகோதிரி
ஆ நல்லா பழுத்த தக்காளியா கொஞ்சம் பெரிய தக்காளி அப்டின்னாக்கா ஒரு தக்காளியே போதுமானதுதா தோழி
ஓ செரிங்க செரிங்க சகோதிரி
ஆ அத நல்லா கட் பண்ணி வச்சிக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு ச சின்ன நெல்லிக்கா சைஸ் அளவுக்கு புளி வந் து ஊற வச்சிக்கணும் தோழி
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
அ அதோட நா வந்து பாத்தீங்க அப்டின்னாக்கா புளி ஊறவெக்கும் போதே அதுக்கு கொழம்புக்குத் தேவையான அளவுக்கு உப் ப்பு வந்து நான் புளிக்கூடையே சேத்து ஊற வெச்சிருவே தோழி
புளி வந்து கொஞ்சம் அதிகமா ஊற வக்கணுமா சகோதிரி இல்ல கொஞ்சம் கம்மியாவே ஊற வச்சா போதுங்களா சகோதிரி
நம் புளி கொழம்புக்கு வப்போம் இல்லையா கார கொழம்பு கோ வக்கிற புளிய விட கொஞ்சம் கூட வச்சிக்கிட்டா கொஞ்சம் கூட வச்சிக்கிட்டோம் அப்டின்னாக்கா நல்லா இருக் கும் தோழி வத்தல் கொளம்புக்கு செல பேருக்கு வந்து வத்தல் கொழம்புக்கு வந்து ரொம்ப புளி எடுத்துக்காத அப்டிம்பாங்க ந நாலா வந்து கொஞ்சம் வத்தல் கொழம்பு கொஞ்சம் புளிப்பு இருந்தது அப்டின்னாக்கா எனக்கு புடிக்கும் தோழி அதனால நா கொஞ்ச கூடயே வச்சிப்பன் கூட வச்சக்கிட்டாலே நல்லாதா தோழி இருக்கும் கார கொழம்புக்கு வக்கிறத விட கொஞ்சம் கூட வச்சிக்கிலா தோழி நம்ம புளி
ஓ செரிங்க செரிங்க சகோதிரி
ஆ ஊற வச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த புளிய வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஊறனதுக்கு அப்புறம் அத வந்து கரைச்சக வச்சிக்கிட்டு ஆ நா வந்து புலிக்கரசலோடையே சேத்து வந்து கொழம்பு தூள் வந்து போட்டுப்பன் தோழி
ஓ செரிங்க கொழம்புத்தூள் வந்து வீட்லே அரச்சிப்பிங்களா சகோதிரி இல்ல கடையில வாங்கற கொழம்பத்தூள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா
கடையில வாங்கற கொழம்புத்தூளும் யூஸ் பண்ணிக்கிலா நா வந்து நாங்க வந்து எல்லா கொழம்புக்குமே வந்து வீட் ல வந்து நாங்க கொழம்பு தூள் வந்து அரைச்சி வச்சிப்போம் தோழி எதுக்கும் நா வந்து கடையில வந்து வாங்க மாட்டன்
ஓ செரிங்க செரிங்க சகோதிரி
ஆ வீட்லே நாங்க அரச்சி வச்சிப்போம் கடையில வாங்கறோம் அப்டின்னாக்கா தனி மிளகா தூள் இந்த சிக்கன் தூள் அந்த மாதிரிதா சகோதிரி வாங்குவோ
போ ஏ சகோதிரி இப்ப நம்ம வீட்டுக்கு நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்றோல்ல சகோதிரி அந்த தூளே வந்து நம்ம கொழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கிலாமாம ச கோழம்பு தூளாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிலாம சகோதிரி இல்ல யூஸ் பண்ண கூடாதுங்கிளா
ஏ நாங்க வந்து சாம்பாருக்குன்னு தனியா தா தோழி அரச்சி வச்சிப்போம் அது வந்து த்த சாம்பாருக்கு வந்து தூள் வந்து எப்டி அரைச்சி வச்சிப்பாங்கன் தெர்ல இல்லையா நீங்க வந்து சாம்பாருக்கு வந்து அந்த மெளகா மல்லி சி ம ஆமா மெளகா மல் லி கல்ல பருப்பு சோம்பு ஜீரகம்லா சேத்து அரைச்சி வச்சிப்பீங்கிளா தோழி
தெர்ல சகோதிரி எனக்கு அம்மாதா சகோதிரி அரைச்சி வப்பாங்க அதா எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப கொழம்பு மெளகா தூள்னு சொல்லி நம்ம தனியா அம்மா வந்து சகோதிரி கொழம்புக்கு சாம்பார் வைக்கிறதுக்குன்னு கொழம்புக்குன் சொல்லி ஒரு தூள் எனக்கு அரச்சி குடுத்தாங்க சகோதிரி அந்த தூளையே வந்துட்டு நா இந்த மாரி ஆட்டி வைக்கிற கொழம்பு நீங்க சொன்ன மாரி வத்தல் கொழம்புக்கல்லாம் பயன்படுத்திக்கிலாம என்னான் தெர்ல கொல இல்ல தனியா வந்துட்டு கடைங்களே வந்து கொழம்பு மெளகாத்தூளுன் சொல்லி தனியாவே வி்க்கறாங்களா சகோதிரி
ம் ஆமாங்க தோழி சாம் கடையில பாத் தீங்க அப்டின்னாக்கா சாம்பார் தூள் தனியா கொழம்பு தூள்ன்னு தனியா இருக்கும் நாங்களுமே இப்ப வந்து சாம்பாருக்கு வந்து நா தனியா தான தோழி குழம்புக்குன்னு வந்து நா தனியா தூள் அரைச்சு வச்சு ப்பன் சாம்பார் தூள் அப்படிங்கறது வந்து தனியா நா வீட்டுலயே சும்மா அப்பப்ப நா ரெடி பண்ணிப்பே தோழி மல்லி மிளகா கள்ளப்பருப்பு வெந்தயம் அ அதெல்லா வச்சு நா வீடலயே வந்து நா சாம்பாருக்கு மட்டும் தனியா தூள் அரைச்சு வச்சுப்ப குழம்புக்கு அப்படிங்கறது வந்து மொத்தமா நா அரைச்ச வச்சுப்ப குழம்புத்தூள் வந்து சிக்கன் குழம்புல இருந்து மட்டன் குழம்பு எல்லா குழம்புக்குமே வந்து நா மொத்தமா ஒரு ரெண்டு கிலோ வாங்கி அரைச்சு வச்சுப்போம் தோழி சாம்பாருக்கு மட்டும்தா நாங்க அப்ப அப்பதிக்க அரைச்சிப்போம் கொஞ்சோண்டு
ஓ சரிங்க சார் இந்த எல்லா குழம்புக்கும் சேத்து நீங்க வந்து ஒரே தூள நீங்க பயன்படுத்திடுவிங்க அப்படிதானே சகோதரி
ஆ ஆமாங்க தோழி
சரிங்க சகோதரி நா வந்து வேண அரைச்சு பாக்குறன் அப்டி இல்லனா கூட நா கூட கடையில கூட குழம்பத்தூள் வாங்குகிற சகோதரி குழம்பத்தூளுமே வந்து புளி கரைசல வந்து நம்ம போட்டுருந்தோம்ல தோழி காரத்துக்கேத்த மாரி
ஆ ஆமா தோழி அந்த மாதிரி நா வந்து காரத்துக்கு நம்ம காரத்துக்கு ஏத்த மாரி புளியோட சேத்து நம்ம அந்த குழம்பு தூளும் சேத்துணும் தோழி
ஓ சரிங்க சரிங்க சகோதரி
அ அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா வத்தல் குழம்புக்கு வந்து நல்லெண்ண உத்தி செஞ்சோம் அப்படின்னாக்கா வந்து இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் தோழி நல்லா வாசனையாவும் ருசியும் வந்து நல்லா இருக்கும் அதுல வந்து கொஞ்சம் எண்ண வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலா தோழி வத்தல் குழம்புக்கு வந்து மேலே நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்து மிதந்தது அப்படின்னாக்கா நல்லா இருக்கும் தோழி அதனால கொஞ்சம் அ என்ன வந்து கூட சேர்த்துக்கிட்டு ஆ கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் லைட்டா ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கிட்டு கருவேப்பில ஒரு கொத்து அ அளவுக்கு கருவேப்புல போட்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா நம்ம உரிச்சி
ஆ கடுகு போடுகூட சகோதரி இதுக்கு நீங்க வந்து வெண்ந்தயமும் ஜீரகமும் போடலாம் கடுகு போடலாம போடக்க கூடதுங்களா சகோதரி
கடுகு நா போட மாட்டே தோழி
ஓ கடுகு போடக் கூடாது ஒ சரிங்க சரிங்க வெந்தயம் ஜீரகம் வந்து வெந்தயம் ஜீரகம் கருவேப்பில அப்புறம் சின்ன வெங்காயம் போடனுங்களா சார் சின்ன வெங்காயம் வந்து முழுசு முழுசாவே போடனுங்களா சார் இல்ல கட் பண்ணி தா போண்ணுங்களா சின்ன வெங்காயம்
முழுசு முழுசாவே போட்டுக்கலா தோழி
சரிங்க சரிங்க சகோதரி
அது போட்டுட்டு அப்புறம் நம்ம அது கொஞ்சம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பூண்டு உரிச்சு வச்சிருக்கோ இல்லையா நல்லா கொஞ்ச நிறையாவே பூண்டு உரிச்சு வச்சுக்கணும் வத்த குழம்புக்கு அதையு போட்டு நல்லா நல்லா வதக்கிட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கணு தோழி
ஓ சரிங்க சரிங்க சகோதரி
அதே போட்டு வதக்கிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோமல்ல ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி ட்டு தக்காளி நல்லா வெந்து வந்தோன்னே குலைஞ்சி வந்தோனே நம்ம கரைச்சு வச்சிருக்க குழம்ப வந்து நம்ம ஊத்திக்க வேண்டியதா தோழி
ஓ சரி அந்த புளி கரைசல்லு இந்த அதோட குழம்ப மிளகத்துள் உப்பு எல்லாம் கரைச்சு அதுலயும்ந்த புளிய வடிகட்டு தானே செய்ய சில பேர் பாத்தீங்கன்னா புளியுமே கொஞ்சம் இருந்தா புளியுமே சிலர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் போடுராங்க தோழி அந்த மாதிரி போடலாம போடக்க கூடாதா
அந்த மாதிரி நா போட மாட்டே தோழி அது எனக்கு புடிக்காதுன் சுத்தமாக அந்த புளில உள்ளது எதுவுமே சக்க வந்து எந்த சக்கமே இல்லாத அளவுக்கு சுத்த மாவே வடிக்கட்டிடுவ தோழி
ஓ சரிங்க சகோதரி புளிக்கரைசல் ஊத்தி விட்டுட்டு நா நல்லா ஓகே சகோதரி அதுக்கப்புறம் சொல்லுங்க
அதுக்கப்புறம் நல்லா குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வத்தல் எல்லாம் வெந்நீர்ல ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா
ஆமா சகோதரி
ஆஹ் அந்த வத்தல வந்து குழம்புல போட்டுற வேண்டியதான் தோழி
ஓ சரிங்க சரி குழம்புல போட்டு அந்த குழம்பு ஒரு கொதி வந்ததுமே வந்து வத்தல் குழம்பு வத்தல் போட்டு ஒரு கொதி வந்ததுமே இறக்கிருணுமா சகோதரி
ஆஹ் கொ அதுல வந்து அந்த வத்தல் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் ஆஹ் லைட்டா கொஞ்சமா வெல்லம் சேத்துக்கலாம் தோழி
ஓ நாட்டு சக்கரை கூட சேத்துக்கலாமா சகோதரி கடைசியில இதுக்கு
நாட்டு சக்கரை சேக்கலாமா என்னன்னு தெர்ல தோழி வெல்லம் சேத்துலாம் நம வெல்லம் தான் சேத்துக்கிட்டோம் அப்டின்னா கா வந்து அந்த கொஞ்சம் புளிப்பு வந்து கொஞ்சம் கூட இருந்தா கூட புளிப்பையும் காரத்தையும் வந்து நமக்கு ஈக்குவலா எடுத்து கொடுத்து குழம்போட டேஸ்ட்ட வந்து ரொம்ப நல்லா தூ கொடுக்குது குடுத்துரும் தோழி வெல்லம் சேத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சமா சேத்துக்கணும் தோழி
ஓ சரி வெல்லம்ன்னா சகோதரி பணை வெல்வமா இல்ல நல்ல வெல்ல அச்சு வெல்லம் சேக்கலாம சரி இல்ல எந்த வெல்லம்னாலும் ஓகேவா சகோதரி
ஆ எந்த வெல்லம்ன்னாலும் ஓகே தான் தோழி
சரிங்க சகோதரி இது சகோதரி இது வந்து எல்லா வ இந்த நாலு வகையான வத்தல் குழம்புக்கும் வந்து இதுதான் வந்து ப்ரொசீஜரா சகோதரி குழம்பு வைக்கிறதுக்கு
ஆஹ் ஆமாங்க தோழி இந்த மாதிரிதான் தோழி வைப்போம்
சரி டெய்லி வந்து ஒவ்வொரு வத்தலை போட்டு நம்ம வச்சுலாம் நம்ப நமக்கு பிடிச்ச எந்த வத்தல் பிடிக்குதோ அத அந்த வத்தல வந்து நம்ம வாயில கடைச்சி சாப்பிட்லாம சகோதரி இல்ல பொறிக்கி வைக்கணுங்களா
அத நம்ம சாப்டணும் அப்புறம் எதுக்கு நம்ம போட்டு வச்சிருக்கோம் வத்த குழம்பு வ இதெல்லாம் நம்ம சாப்பட்ணோ னும் அது நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாவே இருக்கும் வத்தல் மாங்காய் வத்தல் கொத்தர வத்தல் எல்லாம் நல்லா ருசியா இருக்கும் சில பேர் வந்து கத்திரி வத்தல் புடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க நாலாம் கத்திரி வத்தல்லாம் சாப்படுவேன்னனு சொல்லி
ஓ அதான் சகோதரி கேக்குறேன் சில பேர் வந்து பாத்தீன்னா கத்திரிக்காலாம் படிக்காதங்க சுண்டக்காயும் புடிக்காதுனு பொறி க்கி ஓரமா எடுத்து வச்சிருவாங்களா அப்படிங்கறவங்களுக்கு இத குழம்புல போட்டா நல்லா இருக்குமா இல்லை குழம்போட சேத்து சாப்பிடலாமா ன்னு கேட்குறேன் சகோதரி நானு
குழம்போட சேத்து சாப்டலாம் தோழி ரொம்பவே நல்லா இருக்கும்
ஓ சரிங்க சரிங்க சகோதரி நீங்க வந்து கார குழம்பு எல்லாம் எப்படி சகோதரி நீங்க வப்பீங்க
காரக்குழம்புலாம் நான் வச்சேன்னா அவ்வளவுக்கு நல்லா இருக்காது தோழி சும்மா ஏதோ சிம்பிளா வச்சுருவேன் தோழி
இதே மாதிரி ப்ரொசீஜ் ஜர் தான் இதுக்கு வந்து கார குழம்புக்கு பதில் சே வத்தலுக்கு பதில் காய்கறி ய வெட்டி போட்டு வைப்பேன் தோழி காய்கறிய வந்து நல்லா வதக்கிட்டு வப்பேன் எண்ணெயில விட்டு வதக்கிட்டு
நம்ம புடிச்ச நமக்கு புடிச்ச எந்த காய்கறி வேணாலும் வந்து காரக்கோழம்புல போட்டு கொஞ்சம் காரம் சுருக்குன்னு வைக்க ஏன் சகோதரி அதுக்கொஞ்சம் கெட்டியாவச்சோம்னா அதுக்கு பேர் தான் கார குழம்புங்களா சகோதரி
ஆமாங் தோழி காய்க காரக்குழம்புக்கு வந்து அதிகமா வந்து நம்ம முருங்க க்கா மாங்கா உருளக்கிழங்கு அது போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் தோழி
செரிங்க செரிங்க சகோதரி நான் இது வரைக்கும் நான் கார குழம்பும் வத்தல் குழம்பும் நான் இதுவரைக்கும் வச் சதே இல்ல சகோதரிங்களா அதனாலதான் செரி நீங்க அடிக்கடி வந்து வப் பிங்கனு சொல்லூவீங்களா அதான் செரி உங்ககிட்ட கேக்கலா ஏன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா சாம்பார் இந்த ஆட்ன குழம்புருக் குலசங்கோயில் தேங்காலா போட்டு ஆட்டி வைப்பாங்கலே அந்த மாரி ஆட் டுன கொழம்புதா சகோதரி நா அதிகோ நா வந்து பயன்படுத்திருக்கேனா சரி இந்த மாரி கொழம்புகல்லா வச்சே எப்டி இருக்குன்னு டேஸ்ட் பாக்கலா ஏன்னா கடைகள் எல்லா பாத்தீங்கன்னா வந்து இப்ப வெஜ் மீல்ஸ் எல்லா வாங்கினோம்னா அது பாத்தீங்கன்னா சாம்பார் ரசம் பொரியல் இருக்கு பாயாசோ இருக்கு அப்பளம்ல்லா இருக் அதோட சேத்தி இந்த வத்தல் கொழம்புன்னு கொடுப்பாங்க அது ஒரு நாள் சாப்ட்டே நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு
வத்தல் கொழம்பு ரொம்பவே நல்லா இருக்கு தோழி
ஆமா சிஸ்டர் எ கணவருக்குமே ரொம்ப புடிச்சிருச்சீங்களா அதனால இந்த வத்தல் கொழம்பு எப்டினு சொல்லி அன்னைக்கே உங்ககிட்ட ஒரு மொற நா கேக்கலே கேக்கணு நினைச்சக்கிட்டே இருந்தே மறந்துட்டே செரி ப்பதா அதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு கெடச்சிருக்கு எப்டிக்கு வைக்கணும்னு
ம் சரிங்க தோழி வத்தல் கொழம்பு வந்து வைக்கும் போது வந்து பாத்தீங்க அப்டினாக்க சுண்டக்கா வத்தல் போட்டு வைக்கிறிங்க அப்டின்னா மட் மட்டுமே சுண்டைக்கா மட்டு போட்டு வைங்க தோழி அதே வந்து இப்ப வ ம் மாவத்தல்லா போட்டு வைக்கிறோ அப்டின்னாக்கா மாவத் தல் கொஞ்சோ கத்திரி வத்தல் கொஞ்சோ கொத்தர வத்தல் கொஞ்சோ மூணுமே கலந்து போட்டு வச்சோ அப்டின்னாக் க ரொம்ப நல்லா இருக்கு தோழி அதுல வந்து தனித்தனியா ஒண்ணு ஒண்ணு போட்டு வச்சோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சுண்டைக்கா வத்த வத்தலு அந்த மணத்தக்காளி வத்தல் அப்டின்னு சொல்லுவாங்க அந்த வத்தலு போட்டோ அப்டின்னாக் கா அது வந்து நம்ம தனியா அது மட்டு போட்டு வச்சுக்கலா தோழி
ஓ செரிங்க செரிங்க சகோதரி பரவாயில்ல சகோதரி ஆனா சகோதரி நீங்க பாத்தீங்கன்னா அப்ப நா நெனச்சே தனித்தனிய வத் தல் வந்து போட்டு ஒவ்வொரு கொழம்பு வக்கணு பத்தே நீங்க வந்து மூணு வத் மூணு வத்தலயு கலந்து வந்து ஒரு கொழம்பா வைக் இலனா சுண்டக்காய்க்கு வந்து இந்த வத்தல் வந்து கலந்து போட்டு வச்ச நல்லா இருக்காது தனியா வந்து சுண்டக்கா வந்து போட்டு வச்சதா நல்லா இருக்கும்ன்னு சொல்றீங்களா சகோதரி
ஆ ஆமாங்க தோழி சுண்டைக்கா வத்தல் மட்டு நம்ம போட்டு வச்சோ அப்டின்னாக்கா நல்லா இருக்கு இந்த மாதிரி கத்திரி வத்த கொத்தர வத்தல்லா வந்து அந்த மட்டு போட்டு வச்சோனாக்கா அந்தளவுக்கு வந்து நமக்கு கு டேஸ்ட் தெரியாது தோழி அது கூட வந்து இப்போ ஒரு நாலு மாங்காவத்த எடுத்துகுத் தோ அப்டினாக்கா ஒரு அஞ்சுலருந்து ஆறு கத்திரி வத்த கொத்தரவத்த எடுத்து நம்ம கலந்து வச் ச்சோ அப்டின்னாக்கா நல்லா இருக்கு தோலி
போது சகோதரி ஏன்னா அதுக்கு மேல வந்து நீங்க கொ அதிகமா போட்டீங்கனா வந்து கொழம்புல வந்து வத் தல்தா ரொம்ப அதிகமா இருக்கு சாப்ட்ட மாரியே இருக்காது ஒரு மாரி என்னமோ டிஃப்ரண்டடா இருக்கு சகோதரி
ஆமா ஆமா அதனால இந்த இந்த அளவுக்கு வற்ச்சுக்கிட்டோ அப்டின்னாக்கா நல்லா இருக்கு தோழி
சேரிங் சார் உங்களுடன் பேசனது மிகுந்த மகிழ்ச்சி சகோதரி நமக்கான நேர முடிந்து விட்டது வேறொரு அழைப்பில நம் தொடர்ந்து பேசலாம் சகோதரி
ஆ கண்டிப்பா தோழி நன்றி தோழி
நன்றிங் சகோதிரி